ஹலோ
ஹலோ
வணக்கம் ஆ கேக்குதுங்க வணக்கம் மேடம்
வணக்கம்ங்க நல்லா இருக்குங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
நைட்டு சாப்டாச்ங்களா இல்ல
ஆ சாப்பிட்டாச்சுங்க நீங்க சாப்பிடாச்சுங்களா
நா இனிமே இருந்தாங்க இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் அப்படியே கொஞ்ச நேரம் வாக்கிங் வந்தங்க வாக்கிங் வந்துட்டு ஒரு நாலஞ்சு ரவுண்ட் வாக்கிங் போயிட்டு அப்புறமா போய் சாப்டுவேன்
ஓ சரி ஓகே லேட் ஆயிராதுங்களா பத்து மணி ஆயிரது ஏன்னா இல்ல ஏழு மணிக்குள்ளயே சாப்ட்றணும் அப்டின்லா சொல்லிச்சு
அவ இன்னைக்கு மட்டு தா நான் வந்து சாப்டுவேன் இன்னைக்கு கொஞ்சொ லேட் ஆயிடுச்சு கொஞ்சொ வெளியே போயிட்டேங்க வர்றது கொஞ்சொ டைம் ஆயிடுச்சுங்க மேடம் அப்றம் உங்களுக்கு இந்த மில்க் ப்ராடக்ட்டா பத்தி ஏதாவது ஐடியா இருக்க எனக்கு தெரிஞ்ச என்னோட ஐடியா ஒங்களுக்கு ஷேர் பண்றே அ நாங்க எனக்கு வந்து மில்க் ப்ராடக்ட் ரொம்ப புடிக்கும் ஸ்பெசிபிக்கா பாத்தீங்க குறிப்பா சொல்லணும்னா அந்த அ மில்க்ல செய்ற பால் கோவா அந்த பன்னீரு ஆ அது அது ரொம்ப புடிக்கும் அப்புற அத வந்து ஒரு அதுல ஒரு வகைய எங்க அம்மா வீட்ல அம்மா வந்து ஒரு பா பாயசம் மாரி பண்ணுவாங்க அது எப்டின்னா தேங்கா பாலும் ஆ தேங்கா பால்ன எப்டின்னா தேங்கா எடுத்து அரைச்சிக்குவாங்க அரைச்சிட்டு அத நல்லா ஃபுல் அ அத மி மிக்சியில் போட்டு நல்லா நல்லா ஒரு தே தேங்காரு எப்டி இருக்கனு ரொம்ப முத்து ரொம்ப முத்திருக்க கூடாது ரொம்ப முத்தா என்ன மாரி ஆயிரும் ஓரளவுக்கு நார்மலா அந்த தண்ணீக் பக்குவத்துல அந்த தேங்காய உடைச்சிட்டு அந்த தேங்காய் தேங்காய் வந்துட்டு என்ன பண்ணுவாங்னா நல்லா பால் எடுத்துக்குவாங்க ம் அதுல நல்லா மிக்சில அரைச்சு இல்னா ஆட்டாங் கல்ல அரைச்சு ஆ நல்லா புழிஞ்சம்ன ரெண்டு மூணு டைம் தண்ணி ணி ஊத்தி தண்ணி ஊத்தி புழிஞ்சம்னா ரொம்ப புழிய கூடா ரொம்ப தண்ணியாட கூடாது ஓலக் கெட்டியாருக்கணு சேர் ரெண்டு டைம் ரெண்டு டைம் புழிலா மூணு டைம் புழிலா அதுக்கப்றம் அப்போ அ அது சக்கையா போட்டு அந்த பாலு அதுக்கப்றம் நம்ம நல்ல பசுமாட்டுப்பால் பசுமாட்டு பால்னா நம்ம அத அ எரும பால் மாரி அது அது பிரச்சன இல்ல அது அது நல்லா திக்காதாருக்கு எந்த பாலாந்தாலு கொஞ்சோ நாட்டு மாட்டு பாலுனா கொஞ்சோ டேஸ்ட்டாருக்கு ஆ அத்னால வந்து அந்த பாலையு மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட வந்து கொஞ்சோ தேங்கா துருவல் மாரி போட்டுட்டு நம்ம அந்த மில்க்லே நம்ம இது ஒன்னு செய்வாங்க அ பேர் என்னது கடைல ஒன்னு கெடைக்கு அது பேர் என்னது மில் மில்க் மெய்ட் அந்த க மில்க் மெய்ட் வந்து ப ப மில்க்லே வந்து கான்சன்ட்ரேட்டடு மில்க் மாரி ஸ்வீட்டாருக்கு அந்த ஸ்வீட் னரும்போட்டு அ ஒரு பாயச மாரி ஒன்னு பண்ணுவாங்க அது ஒரு ச அது டேஸ்ட்டே அது சொல்லவே முடியாது அது நல்லா இனிப்பாருக்கு நீங் சக்கர சேத்த வேண்டிதில்ல அது மே ஆட் பண்ணா போது நீங்க கொஞ்சோ அளவு அதிகமா தேவ நீங்க அது பண்ணா அது மிக்ஸ் பண்ணீங்னா அது நல்லாருக்கு அதுல பண்ணி குடுத்தா அது அது சாப்புற அது எப்பாச்சி ரேரா பண்ணுவாங்க அது கேட்டாதா பண்ணுவாங்க ஏனா வேல அதி கம் அப்பறம் இன்னு ஒன்னு அப்றம் ஃப்ரெண்ட் ஒருத்த சொன்னாரு அவரு வந்து ஜிம்லருக்காரு ந அப்ப நறையா சொன்னாரு இந்த மாரி ஆ அ அப்டி நான்வெஜ்ஜு அவரு வந்து சிக்கன் மாரி சாப்டுவாரு எனா ஜிம் நல்லா பாடி பில்ட்ரு அவரு அவரு பாத்தீங்ன ஜிம்மு நா வந்து ஜிம்முக்கு போறங்காட்டிக்கு வந்து அவரு என்ன சொன்னாருனா அ ஆனா நா கேட்டே அவருகிட்ட அவர் ஏனா கொஞ்சோ நான்வெஜ் வந்து சாப்டுவாரு ஆனா அந்தளவுக்கு அவ தர முடியா கொஞ்சோ அவரு ஸ்பைசியாந்தா தா ஜாப்டுவாரு மசாலாலா போட்டு ப்ரை பண்ண ஜாப்டுவாரு கொலம் மாரி வச்சா சாப்டுவாரு ஆனா இப்ப என்ன சொல்றாங்கனா ஜிம்ல எல்லா சிக்கன் வந்து ந்து பாயில் பண்ணி லைட்டா சால்ட்டு லைட்டா பேப்பர் மாரி போட்டு மட்டு சாப்டு ம் மசாலா அதிகமா சேத்திக்க வேண்டா ஆயில் அதிகமா சேத்திக்க வேண்டா அப்டிங்ராரு ஆனா அவருக்கு அது ஒர்க் ஒர்க்வுட் ஆகுல அத அவரு சாப்ட்டு பாத்துருக்காரு ஒண்ணே ஒமட்டலாயிடுச்சு அது ஒரு மாரி சிக்கன் ஸ்மெல் அப்டே அடிக்குது அதனால வந்துட்டு அப்றம் அது ம் என்ன பண்லான்ட்டு அதுக்கு சொலூஷன் கேட்டதுக்கு அப்ற என்ன சொன்னாங்னா இந்த மாரி மில்க்ல வந்து மில்க் ப்ரோட்டீன் ரொம்ப அதி மில்க்ல புரோட்டீன் நல்ல அதிகமாருக்கு நல் நல்ல மாட்டு பட்டு நாட்டு மாட்டுப்பால் இல்ல எரும பால் வாங்கி அந்த பால வந்து துட்டு சூடு பண்ணி ஆர வச்சுக்குணுங்க ஆற வச்சுக்கிட்டு அ ரொம்ப சூடாவ கூடாது ஒரளவுக்கு மிதமான சூட்ல இருக்கும்போது லெமன் கட் பண்ணிட்டு ஒரு ஆஃப் லெமன் ஒரு லிட் ட்ரு மில்க் இருக்குதுன்னா ஒரு ரெண்டு லிட்ரு மில்க் இருக்குதுனா அதுல ஹாஃப் லெமன் லெமன புழிஞ்சு உட்டிங்னா என்ன குனா அது அப்டியே வந்து தண்ணி தனியா அந்த மில்க் சாலிட் தனியா வந்துரு அந்த கெட்டியா இருக்குற பால்டோட கெட்டி தனியா வரு அது வந்து நீங்கப் ஒருத் ஒரு வெள்ள துணி வச்சு அதய வடிகட்டிடணு வடிகட்டி நல்லா டைட்டா இருக்கி கட்டிட்டு அது மேல ஒரு வெயிட் வச்சுட்டிங்னா அதுனா அது தண்ணிலா கொஞ் கொஞ்சமா கொஞ் கொஞ்சமா ட்ராப் ட்ராப்பா எறங்கிரு எறங்னதுக்கப்றம் உங்குளுக்கு வந்து அந்த பாலாடக் கட்டி மட்டு இருக்கு அந்த பாலாட புரோட்டீன் ஃபுல் புரோட்டீன் அத வந்து அவுரு சாப்ட்டுக்குவாரு அது அவுருக்கு ஓகே அத சால்ட்டு போட்டு இல்ல லைட்டா சால்ட்ல சாரி சுகர் போட்டு சக்கர போட்டு தொட்டு சாப்ட்டுக்குவாரு இல்லின்னா அது அந்த பால் காய்ச்சும்போது கொஞ்ஜோ சக்கர போட்டுக்குவாங்க போட்டாங்னா அவுங்களுக்கு அது கொஞ்ச இனிப் பாவே ருக்கு சாப்புறக்கு இப்ப அதனால பாத்தீங்னா அந்த புரோட்டீன் ஓட தேவ வந்து அவர் மில்க் லிந்தே கெடச்சிருது
ம்
சோ அவரு சொன்னாரு நானு ஒரு டைம் அது அந்த மாரி பால வந்து காய்ச்சி வடிக்கட்டி அ ம அந்த லெமன் போட்டு வடிக்கட்டி சாப்ட்டு பாத்தா அது சூப்பராந்துச்சு சாப்புறக்கு து ஆனா இந்த ப பன்னீர் மாதிரி தா இருக்கு அ பாத்துருக்கோ ஒரு மாரி அ இது மாரி இருக்கு ஆனா சாப்புட்றக்கு நல்லாதா இருக்கு அது சொன்னாங்க அப்றோ கொழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா பால்ல மெயினா இப்போ சிலருக்கு வந்து சில கொழந்தைக்கு வந்து அம்மா ஒர்க் ஆ வேலைக்கு போற மாரி இருக்கு கொழந்தைகள் பாக்க முடியாது இப்ப டாக் டர் வந்து ஓ சிக்ஸ் மந்த் ஒன் இயர் வந்து ம மதர் தா ஃபீட் பண்ணணு அப்டி சொல்லுவாங்க அப்ப சில கொழந்தைகனால வந்துட்டு அவங்க ஃப பே ர வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருப்பாங்க அம்மா அவுங்க அப்ப சிக்ஸ் மந்த் ஃபோர் மந்த் லீவ் குடுப்பாங்க அப்றோ அதுக்கு மேல அவுங்க டியூட்டிக்கு போயே ஆகனு அந்தக் கண்டிஷன்லா பா த்தீங்கன்னா ம நம்ம இதுல வந்து நாட்டு மாட்டு பால் வந்து இது பண்றாங்க ஏ டூ ‌மில்க் மா ஏ டூ ரக பால் அப்டி சொல்லுவாங்க அத வந்து குடுக்க சொல்லிருக்காங்க அந்த பால் குடுக்கறதுனால வந்து அது ஒரே ஒரு மாட்டு பால்னா கொஞ்சோ நல்லா இதுவா இருக்கு அது குடிச்சு அது குடிக்காத கொழந்தைகளுக்கு வந்து நல்லா இருக்கு ந நா கண் கூடா நெறையா கொழந்தைகள் பாத்துருக்கே உங்குளுக்கு ஏதாவது ஐடியா மா மில்க் பிராடக்ட்ல
ஆ இருக்கு இருக்குங்க இப்ப மில்க் ப்ராடக்ட்லா நீங்க சொன்ன மாரி தா அந்த ஸ்வீட்ஸ் எல்லா வந்துட்டு நறையா பண்ணுவோ மில்க் பிரோடக்ட் நாலே இப்ப வந்து பன்னீர்லா கொழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்புறனால அந்த பன் னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரியான இதெல்லா வந்துட்டு அதிகமா பண்ணி தரது அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா மில்க்லயே அவுங்க கே கேக்கும் போது வந்து பாத்தீங் கன்னா அந்த பால் கோவா இப்போ நறைய யூடியூப்ல எல்லா நறைய பால்கோவா வருது அப்புறோ வந்து சீம் பால் கோ கூட ஹோம் மேட் சீம்‌‌ பால் பண்லாங்கற மாரி எல்லா நறைய வந்துருக் அந்த அகர் அகர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா சைனா கிராஸ் அது ஜெல்லி எல்லா பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா அத வந்துட்டு ஊற வெச்சு அத ஒரு மிக்சில ஒரு ஓட்டு ஓட்டிட்டு கொஞ்சோ நேர தண்ணில ஊற வெச்சு அத வந்துட்டு ஆ பால் இருக்கு இல்லீங்களா அந்த பால்ல வந்துட்டு தேவப்பட்டா மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்குலா அடுப்புல வைக்கிறக்கு முன்னாடியே மில்க் பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு அந்த அகர் அகர உள்ளப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்புல வெச்சு அத வந்து திக்காகுற வரைக்கு கூட காச்ச வேண்டியது அவசியோ இல்ல அடுப்புல வெச்சு நல்லா சூடு பண்ணிட்டு கொதிக்கும் போது ஒரு ரொம்ப திக்னஸ் இல்லாம ஒரு அளவுக்கு வரும் போது டம்லர்ல ஊத்திட்ணு ஊத்தி அப்டியே நம்ம ஃப்ரீசர்ல வச்சுட்டு எடுத்தோம்னா சீம்பால் மாரியே இருக்கு நல்லா இருக்கு கொழந்தைகளு நல்லா விரும்பி சாப்டுறாங்க இது வந்துட்டு ஆ ஆமா ஆமாங்க சீம்பால் மாரியே தா இருக்கு இது எப்டின்னா நறைய யூடியூப்லயு போட்ருக்காங்க நா வெளியில ஒரு இதுல வந்துட்டு சீம்பால் சேல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எங்க ஏரியா பக்கத்துல ஒரு கடையில அ டவுன் ஹால்னு சொல்லுவாங்க அங்க வந்துட்டு சீம்பால் இங்க இருக்குன்னு சொல்லி போட்டுருந்தாங்க ஒரு பேக்ரியில செரி ஒரிஜினல் சீம்பால் தா நெனச்சிட்டு வாங்கிட்டு வந்து சாப் பாத்தா அது ஒரிஜினல் சீம்பால் கெடையாது இந்த மாதிரிதா பண்ணிருக்காங்க இத வந்து கடம்பு பால் கடம்புன்னு சொல்றாங்க ஒரு ஒரு இதுல இந்த யூடியூப் சேனல்லலா பால் கடம்பு பு
ஆ சீம் பாலுங்குறது பாத்தீங்கன்னா அது நாக் மக் ம கண்ணுக்குட்டி போட்டு ஒரு ரெண்டு நாள் மட்டு தா கெடைக்கு அத பா ஃபஸ்ட் நாள் வந்து கெடைக்க மூணு டைம் காலையில குட்டி போட்டுச்சுனா காலையில மதியோ நைட்டு காலைல நைட் கறக்கு அடுத்த நாள் கொஞ்சோ அடுத்த நாள் அடுத்த நாள் கொஞ்சோ மஞ்சளா கறக்கு ஃபர்ஸ்டு நாள் நல்லா டார்க் கு ஒரு ஆரஞ்ச் கலர் மாரி வரு அடுத்த நாள் கொஞ்சோ மஞ்சளா இருக்கு மூணா நாள் ரொம்ப கம்மியா தரு அந்த மூணா நாள் பால நீங்க வந்து சூடு பண்ணீங்கன்னா கு அத பாதிதா உங்களுக்கு வரு ஃபஸ் நாள் பாத்தீங்கன்னா சூடு பண் பால் தண்ணி அடைய நீங்க வடிச்சுக் குற மாரி இருக்கு ஆனா அந்த அளவுக்கு இது இந்த பால்ல வராது ஆக்சுவலா உங்களுக்கு
இல்ல இதுல உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது ஜஸ்ட் அந்த மில்க்கோட இது இருக் கொவ்ளதா வேணும்னா நம்ம அந்த இது எக்கு எக்கு வந்துட்டு மில்க்க்ல போட்டு மில்க் ட்டிங்க செய்றாங்க நல்லா எ பீட் பண்ணிட்டு நல்ல பைனா பீட் பண்ணிட்டு அதுல வந்து துட்டு வேண்ணா கொஞ்ச வென்னிலா எஸ்ஸன்ஸ் போட்றாங்க வெண்ணிலா எஸ்சன்ஸ் போட்டுட்டு இந்த முட்டய வந்துட்டு அந்த மில்க்கு ஃபுல்லா ஊட்டிட்டு ஊத்துனதுக்கு அப்புறமா அத எடுத்து அவ்ங்க அ என்ன பண்றாங்கன்னா வெண்ணிலா எசன்ஸோட மிக்ஸ் பண்ண இதய நல்லா அடுப்புல வச்சு காய்சிற்றாங்க காச்ச திக்னஸ் ஆனது அப்புறமா அத ப்ரிசெர்ல வெக்கிறாங்க ஓரளவுக்கு அந்த கெட்டி வந்ததுக்கு அப்புறமா ப்ரிசெர்ல வெச்சிட்டு அதுல வந்துட்டு அவ்ங்க வந்து இந்த டம்ளர்ல ஊத்திஊ த்தி ஷேப்பா வச்சறாங்க வெச்சிட்டு அத எடுத்து அத அவ்ங்க குடிக்கிறாங்க குடிக்கும் குடிக்கறத இல்ல அத எடுத்து அந்த இது மாரி கட் பண்ணி கத்தி இ வச்சி கட் பண்ணி சாப்புற்றாங்க சாப்புடும்போது அவ்ங்களுக்கு வந்து பாத்தீங்னா ஒரு இது புட்டிங் மாரிதா இருக்கு நல்லா இருக்கு அது வந்துட்டு நானு ட்ரை பண்ணியிருக்கே பட் ஒரு சில நேர நல்லா வருது ஒரு சில நேரம் பாத்தீங்னா அந்த அவ்ங்க டிவில காட்டும்போது சரி யூட்யூப்ல காட்டும்போது ரொம்ப ஒரு மாரி கெட்டியா இருக்கு நம்ம பண்ணும்போது ஒரு மாரி அந்த கொல கொல திக்னஸ் வரமாட்டேங்குது அது ஒரு மாரி இருக்கு அ ரொம்ப சாஃப்ட் ஆன மாரி ரொம்ப தண்ணி மிக்சிங் அந்த மாரி ஒரு மாரிதா வருது இது வந்து நம்மளுக்கு சரியா வரதுல ஆனா வந்து வீட்ல ஒரு சிலர் நல்லா பண்றாங்க அது ச சீம்பால்லே ஹோம்மேட் சீம்பாலு என்னென்னமோ போட்டு கடலே போட்டு பண்றாங்க என்னென்னத்தயு போட்டுலா பண்றாங்க இதல்லா நல்லாருக்குமா என்னன் தெரியல அ வட்டலப்பன் சொல்லி பண்றாங்க பாத்தீங்ளா அந்த தேங்கா பால் பால்லா மிக்ஸ் பண்ணி ம் அதுவுமே நல்லாதா இருக்கு வட்டலப்பவுமே நல்லாதா இருக்கு
நா ஒரு டைம் சாப்ட்டங்க அது கேர்ளாலதா பெருசா இருக்கு ஆனா நா சாரு கொஞ்ச புளிப்பா இருந்துது அப்ப எங்க ஒ புடி செட் ஆகல அது சட்னி தொட்டு சாப்புட்ற மாரி இல்ல அப்டியே சாப்புட்றது போல இருக்கு இனிப்பா இருந்துது ஆனா அது எனக்கு செட்டாலன் புளிப்பு புளிப்பு இனிப்பு சேந்தா மாரி இருந்துச்சு இட்லியே புளிச்சா எப்டி இருக்கு புளிப்பா இருந்தா இனிப்பு இனிப்பு ட்லிலியே சக்கர போட்டு அந்த மாரி இருந்துச்சு அவங்க ஒருத்த அவங்க சாப்புட்டு பாத்தாங்க இல்ல இப்படி இருக்காது இன்க்கு இ கட்ட செய்யல போல இருக்கு அப்டின் மாரி சொல்றாங்க
ஓ ஓகே ஓகே அதுதா ஒவ்வொரு எடத்துல ஒவ்வொரு மாரி செய்றாங்க
ஆமா ஆமா கரட்டு கரட்டு நாங் இங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு நா நல்லா நாட்டு மாட்டு பால் வாங்குவோ அ சொல்லுங்க
ஆ சொல்லுங்க சொல்லுங்க கேக்குது சொ
இங்க எங்க சைட்ல பாத்தீங்கனா இங்க யாரு எரும பால் அதிகமே வாங்குறதில்ல இங்க எங்க சைட்ல எருமைங்கலா கம்மி தா நாட்டு மாடு கெடைக்கு இப்ப ஜெர்சி மாடு அதிகமா இருக்கு நாட்டு மாட்டு பால் வேணுன்னா இப்போ கொழந்தைக்கு வைக்குன்னா ஒரு மாட்டு பால் வேணாலு தாராளமா எல்லா எடத்துலயு கெடைக்கு
ஓ பரவால்ல பரவால்ல அது ரொம்ப நல்ல விஷ்யம் இல்லைங்களா
நல்லது செய்யாமா கண்டிப்பா சேரிங் மேடம் உங்க கூட பேசுனது ரொம்ப நன்றிங்க ரொம்ப தேங்க்ஸ்